ஹலோ
ஹலோ
சொல்லுங்க தோழி
ஹலோ வணக்கம் ம் வணக்கம்மா நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நாளை தண்ணிலா சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சி நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்டாச்சி தோழி காலையில பாத்தீங்கின்னா அ தேநீர் அது காஃபி இதெல்லா சாப்பட்றது இல்ல அது ஒடம்புக்கு கெடுதல் அப்டிங்கறதுனால காலையில எழுந்திரச்ச ஒடனே அதெல்லா சாப்றது இல்ல தோழி காலையில எந்திரச்சோனே பாத்தீ என்ன அந்த பழையிது தண்ணி இருக்குல ஆ பழைய சாத தண்ணி இருக்கு இல்லையா அத சாப்புடுவ என்னுடைய பசங்களுக்கு அதுதா குடுப்ப அ அதுக்கப்புறமா ஒரு பதிவுல சாப்டுவ தோழி அதிகமாக அப்டி தா
சேரி சேரி காஃபி ஒரு வேளைக்கி ஒரு நாளைக்கு ஒரு வேள சாப்புடுவீங்க
ஒரு பதினோரு பன்னொன்ற மணி போலா சாப்டுவ தோழி
சேரி சேரி அ நாங்க எழுந்தோனே கா ஃபி தா குடிப்போங்க அதுக் குடிக்லன்னா எங்களால இருக்க முடியாது
ஆமா நம்ப அதுமதா அடிம ஆயிடுறோ நானு அது மாரிதா ம் நானு அது மாரி அதா எப்பவு காஃபி டீ குடிச்சிக்கிட்டேருப்பே ஒரு நாளைக்கு நாலு முறையாவது
ஆ ஆ
குடிப்பே முடியாம போனதுனால ஆ டாக்டர் வந்து அதிகமா காஃபி சாப்டக் கூடாது அப்பிடின் சொல்லிட்டாங்க அதனால ஒரு ஒரு நாளைக்கு விட முடியாம ஒரு நாளைக்கு ஒரு காபி மட்டு குடிக்கிறது ப ஆமா காலைல எழுந்துரச்சோனே என் பசங்களுக்கு பாத்தீங்கின்னா சத்துமாவு கஞ்சி குடுத்துருவே
சேரி சேரி சேரி சேரி
ஆமா தோழி
ம் நாங்களு ஒரு நாளைக்கு ஒரு வேள தா காலைல மட்டு தா ஆனா காலைல எழுந்தொனோ குடிச்சிடணு சாயங்காலோ குடிக்கலனாலு பரவால்ல காலைல எழுந்தோனே அதுக் குடிச்சாதா அந்த நாளே ஏதோ சுறுசுறுப்பா போன மாரி ஒரு ஃபீலிங்
ஆமா தோழி அது உண்மதா நானு அது மாரிதா அனுபவிச்சிருக்கே காஃபி குடிக்காம அந்த நாள் நல்லாவே இருக்காது குடிச்சி முடிச்சாலு அடுத்த வேல நம்ளுக்கு ஓடுங்குற மாரி எனக்கு தோணு இப்ப ஆனா அப்டி இல்ல இப்ப அந்த மெடிசின் எடுத்துக்குறதுனால கொஞ்சோ கொஞ்சமா குறைச்சிட்டு வந்துட்டே ஒரு நாளைக்கு ஒன்னுன்ற அளவு தாருக்கு இப்போதைக்கி
இருக்கு ம் ம் ம் ம்
ஆ தோழி
ம் ம் காலைல என்ன டிஃபன் தோழி
காலைல சப்பாத்தி செய்யலானுருக்கே ஆ உங்க அங்க என்ன செய்லான்ருக்கீங்க
நாங்கலு சப்பாத்தி தா தோழி சப்பாத்தி குருமா ம் சுண்டல் ஊற வச்சிருக்கிறோ அத போட்டு குருமா வைக்கணு
ஆமா நானு அது மாதிரிதா செய்வே குருமா நீங்க என்ன மாதிரியான குருமால்லா செய்வீங்க
நாங்க பட்டாணி இருக்குல பட்டாணி போட்டு குருமா வப்போ
ம்
அப்றோ சுண்டல் இருக்குல சுண்டல் போட்டு குருமா வப்போ அப்றௌ எல்லா காய்கறி போட்டு வெஜிடபிள் குருமா மாரி வப்போ
ம் ஆ
அந்த மாரி வப்போ நண்வெஜ் கூட அப்பப்ப சப்பாத்திக்கு எடுத்து செய்வோ அந்த மாரி செய்வோ ம் ம் ம் நீங்க நான்வெஜ்ல்லா சாப்டுவீங்களா
ம் நாங்க அசைவம் தா இங்க அதிகம் அதிக அளவுலயு இங்க அசைவம் தா சாப்பிடுறது என் பையே வந்து அசைவ பிரியருங்கிறதுனால அசைவம் தா அதிகமா சாப்புட்றது
சேரி சேரி சேரி சேரி சேரி
ஆமா ஆ நீங்க வெஜிடபிள் குருமா செய்வீங்கன்னு சொன்னீங்க இல்லயா அது எப் டி செய்வீங்கன்னு கொஞ்சோ சொல்றீங்ளா
ஆ சொல்றே அதா எல்லா காய்கறியு இருக்குல்ல அ கேரட்டு பீன்ஸு காலிஃளவர் இருந்தா காலிஃளவரு
ம்
அந்த மாரி எல்லா காயூ விக்குது பட்டாணி இருக்குல்ல பச்ச பட்டாணி கிடைக்கூ தெரியுமா
ம் ஆமா
அ அ அந்த பச்சை பட்டாணி எல்லாமே போட்டு ஃர்ஸ்ட்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட் வெங்காயே தக்காளி அதெல்லா போட்டு நாங்க வதக்கிப்போ வதக்கிட்டு காய்கறி எல்லாத்தையூ போடுவோ
பட்ட கிராம்பு
ஆ அதெல்லா கூட அதெல்லா போட மாட் ஏன்னா வாசனை பொருட்கள் போட்டா எங்க பசங்களுக்கு வாயில் வந்தனா சாப்பிட மாட்டாங்க பெஞ்சீரங்கம் இருக்குல்ல அது மட்டூ போடுவோ ஃபர்ஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு
சரிம்மா
அ அந்த பெருஞ்சீரகம் மட்டூ போட்டு செஞ்சுட்டு காயெல்லா போட்டு அப்புறம் கறி மசால் பொடி இருக்குல்ல அது கொஞ்சொ கொழம் மிளகாத்தூள் அந்த மாதிரி போட்டு குக்கர்ல விசில் விட்டுட்டு அப்புறோ தேங்கா தேங்காவேட முந் திரி பெருஞ்சீரகம் அதுல லைட்டா பட்ட கிராம் அதெல்லா போட்டு மிக்சில அரைச்சிட்டு அத ஊத்தி செஞ்சுறுவோ தோழி அவ்ளோதா ம்
ஆ சரிங் நானூ ஒரு முறை இத்மா நான் பாத்தீங்கன்னா அதிகரமா இங்க சென்னா மசாலா தா எங் பசங்களுக்கு பிடிக்குங்ககுறதுனால சென்னா மசாலா அதிகமா செய்வே
ஆ ஆ ஆ
வெள்ள கொண்ட கடல ஊற வச்சு செய்வோ இல்லியா சென்ன மசாலா எப்டி செய் எஏன்னா நைட்டே வந்து வெள்ளை கொண்ட கடலையே காலைல எத்திரிச்ச உட்னே குக்கர்ல விசல் ஒரு அஞ்சு விசல் தான் நல்லாவே வெந்து வந்துரூம் அதனால நல்லாவே ம் ஒரு அஞ்சு விசில் விட்டுர்னூ ஆ அத கொஞ்சொ முழு கொண் கடலைய எடுத்து நம்ம எடுத்து வைக்கணூ முழுக் கொண்ட கடலைய கொஞ்சொ எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்ச அளவு மட்டும் நல்லா மசிக்கணூ கர கரண்டியால நல்லா மசிச்சுட்டு அது தனிய எடுத்து வச்சிர் வெங்காயோ தக்காளி பெருஞ்சீரகோ இஞ்சி பூண்டு ஆ கொஞ்சோ அளவு மட்
ஆ
லைட்டா வாசன வர மாதிரி பட்டையூ நரீக் சேர்த்து மிக்சில ம் ஆமா யோம் தக்காளி இதெல்லா சேத்து அடிச்சதுக்கப்றோ எல்லா சேத்து
ஆ ஆ
சேர்த்துட்டு மிக்சிய நல்லா அடிச்சிட்டு வந்து ரொம்ப நைஸா அடிக்காம கொஞ்சொ கொர கொரப்பா இருக்கணோ
அ ஆ கொர கொரப்பாவே ம்
ஆமா அந்த மாதிரி அடிச்சுக்குட்டு இப்ப எண்ணெ சட்டில எண்ணெ வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சொ ஆ கருவேப்பிள
ம்
இதுல போட்டுட்டு நம்ப அரச்சி வெச்சிருக்கோ இல்லியா அந்த விழுது அத எழு எடுத் து அந்த சட்டில கொட்டி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணு அது வந்து கொஞ்சோ எண்ணெப் பிர்ஞ்சி வரா வரிக்குமே நல்லாக் கிண்டிகிட்டே இருக்கணு அதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா ம் ஆமா நல்ல கிரேவி பதத் துக்கு நல்லா வர வரிக்கு கிண்டிகிட்டே இருக்கணு அதுக்கப்றோம்
ம் ம் ம்
கொண்டகடலை எடுத்து இப்ப முழுசா வெச்சிருக் கொண்ட கடல எடுத்துப் போட்டுட்டு அதுக்கப்பறோ லைட்டா ஒரு கொதி வந்ததுக்கப்பறோ அதுக்கப்றோ இந்தக்க கடஞ்சு வெச்சிருக்கோ இல்லையா கொண்டக் கடல அதையுங் கொடுத்து கொட்டிட்டு ஆமா அதையு எடுத்து கொட்டிட்டு எறக்கிட வேண்டியதா நீ எறக்கி
ம் ம் எந்த மசாலாவு சேக்க மாட்டீங்ளா
ஆமாம் மசாலா விட்னா அதுப் பச்சமெளகா சேப்பே நாத் தனி மிள அதக் கின்றோ இல்லியா அந்த வெங்காயோ இந்த ஆமா அரச்சு
குதே அதெல்லா வாங்கி சேக்க மாட்டீங்க
ஆஹ நா அதெல்லாங் கடைல எந்த மசாலாவுமே வாங்க மாட்டே மஞ்சதூள் கூட நா வீட்லயே தயார் பண்றத்தா
அப்புடியா சே சே சே சே சூப்பரு தோழி ம் ம்
அது கடைல பாத்தீங்கின்னா
ம் ம்
அதிகளவுல கெமிக்கல் வீணாகாம இருக்கறதுக்காக நம்பள மார்லாந் தயார் பண்ண மாட்டாங்க இல்லயா
ஆமா ஆமா ஆமா ம் ம் ம் ம் ம் கேப்பாங்க ஆமா ஆமா அதனாலதா அது
வுளவு கேட்டது ஆமா
ம் ம்
அது வந்து நம்ம நாக்குகாக சாப்பறது நாக் ருசிக்காக சாப்பிடறதில்ல உடம்பு ஆரோக்கியத்துக்காக சாப்புர்றோ
ஆரோக்யத்து ம் ம் ம்
பாத்தீங்கின்னா வீட்லியே
செஞ்சுருவீங்க ம் ம் ம் ம் ம்
ம் எல்லா மசாலாவு செஞ்சிருவே
சேர் சேர் சேர் சேர் ம் ம் ம் நான்வெஜ்ஜுகு போட்ற மசாலாக் கூட நீங்ளே பண்ணிருவீங்க
அ ஆமா நான்வெஜ்ஜு மசாலா எப்டி பண்ணுவே அப் டினாம் அ கொஞ்சமா வர இது மூனயு அ பே வெறு சட்டில எண்ணெ ஊத்தாம ரொம்ப மிதமானத் தீயில லேசா வருதுட்டு லைச் ஆ அந்த எண்ணெ சட் டில எண்ணெ விடாம எண்ணெ சட்டி எண்ணெ விடாம பட்ட கிராம்பு ஏலக்கா கொஞ்சமா வரமல்லி இருக் கில்லியா மெளகாத்தூளு கப்புல்ல அந்த வரமல்லிப் போட்டு
ஆமா
அத லேசா வறுத்துட்டு ஆறுனதுக்கு அப்பறோ பொடி பண்ணி வச்சுக்கலா அது பார்த்தீங்கன்னா அது பிரியாணில எல்லா அதுலயே தூ அதையே தூவி இறக்குனாலே நல்ல மனமா இருக்கு
மனமா இருக்கு ம் ம்
ஆமா ஆமா ஆனா எட்டு மசாலாவுமே‌ போச்சி
இதுக்குமே போடலா
எல்லாத்துக்குமே நம்ம பிரியாணியில இருந்து எல்லாத்துக்குமே போடலா வெஜிடபிள் சாதத்துலே இருந்து எல்லாத்துக்குமே பயன்படுத்தலா அத பாத்தீங்கன்
போட்லா ம் ம்
இப்ப அந்த தேன் கூட ஒரு சில சமய வச்சு குடிக்கலா தேயரா பார்த்தீங்கன்னா தோழி அது உடம்புக்கு ரொம்ப நல்லது
பாது நல்லது ம் ம் ம் ம் ம் ம் ம்
வேற வேற என்ன விதமான சொல்லுங்கமா
இல்ல எல்லாமே வீட்லயே பண்றீங்க ம் ம்
ஆமா ஆமா நா கடையில அதிகளவு வாங்குறதில்ல ஆனா எ பைய பாத்தீங்கன்னா அப்டியே ஆப்போசிட் கடயிலே சாப்பிடணும்னு நினப்ப ஆமா என கடையில இட்லிமாவு வாங்கி சாப்
சார்வி
ஆமா இட்லிமாவு வாங்கி சமைக்கிறது கூட எனக்கு புடிக்காது நா இட்லி மாவு வாங்குறது பதில் ஒரு சேமியா பாக்கெட் வாங்குவ இல்லன்னா பச்சறுசி வாங்கி பொங்கல் பண்ணுவே இல்ல வேற ஏதாவது பண்ணலாமான்னு ட்ரை பண்ணுவனே தவர இட்லி மாவு கூட வாங்கி செய்யறதுக்கு எனக்கு பிடிக்காது
இல்ல கடையில இட்லி மாவு வாங்கினாலு நல்லா இருக்காது
ஆமா
நம்ம வீட்ல அரைச்சு சுடுற இட்லி மாரி இருக்காது
ஆமா அவசரத்து கூட வாங்கிக்கலாம்னு எனக்கு தோணவே தோணாது அது எனக்கு சுத்தமாவே பிடிக்கவே பிடிக்காது
ஆ ஆ ஆ அதுக்கு பதில் உண்மையிலே சேமியா வாங்கிக் கிண்டிடலா எதனாலு பண்ணிடலா
ஆமா தோழி நன்றி தோழி
ம் ஆ செரிங்க தோழி ஆ சரிங்க தோழி